ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது உனக்கு கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது சொல்லு
ம் இன்னைக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் பத்தி பேசலாமா உனக்கு ரொம்ப புடிச்ச சப்ஜெக்ட் என்ன
எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப புடிக்கு
சூப்பர் ஆ எதனால உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புடிக்கு
டெக்னாலஜிய பத்தி க த்துக்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண புடிக்கு
எப்ப இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு
ஸ்கூல் டேஸ்ல பேசிக்ஸ் ப்ரோகிரேம் பத்தி தெரிஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்துச்சி அதுக்கப்பற
ப்ரோக்ராமிங்ல என்ன லேங்வேஜ் புடிக்கு
பைத்தான் புடிக்கு ஈஸியா புரியு அதுதா
பைத்தான்ல என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்க
சிம்பிள் கேல்குலேட்டர் ஸ்டூடண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிர்க்கே
சூப்பர் தியரி சப்ஜெக்ட் இல்ல ஆ ப்ரேக்டிகல் சப்ஜெக்ட் புடிக்குமா
ப்ரேக்டிகல் சப்ஜெக்ட்தா அதிகமா புடிக்கு
எதனால
நம்ம லேர்ன் பண்ணது டைரக்டா அப்ளை பண்ண முடியு அதுலதா
ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டஃப்பஸ்ட் டாபிக்னா என்ன நெனைக்கிற
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தா கொஞ்ச சேலஞ்சிங்கா இருக்கு
அது எப்படி லேர்ன் பண்ற
டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவ அப்பற க்ரோடு கோடிங் ப்ராப்ளம்ஸ்லா சால்வ் பண்ணுவ
உ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சப்ஜெட் புடிக்குமா
ஆமா நெறயா பேருக்கு புடிக்கு அது
ஆ டீச்சர் இன்ஃபுளுயன்ஸ் இருந்திருந்தா இந்த சப்ஜெட் புடிக்குமா
ஆமா எ டீச்சர்ஸ் கான்செப்ட் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனால ஈசி யா புரியு
இந்த சப்ஜெட்ல பியூச்சர் கரியருக்கு ஹெல்ப் பண்ணுமா
கண்டிப்பா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டேட்டா அனலைசிஸ் சைபர் செக்யூரிட்டி மாரி நெறயா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு
சப்ஜெட் படிக்கும்போது என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்வ
யூடியூப் வீடியோஸ் ஆன்லைன் கோர்சஸ் அப்பற புக் யூஸ் பண்ணுவ
எக்ஸாம்க்கு எப்டி ப்ரிபேர் பண்ணுவ
நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுவ பிரிவியஸ் கொஷின்ஸ் பிரேக்டிஸ் பண்ணுவ
சப்ஜெட்ல ஹையஸ்ட் மார்க்கு வாங்கி இருக்கியா
ஆமா ஒரு செ செமஸ்டர்ல நல்ல ஸ்கோர் பண்ணே
அதுக்கு சீக்ரெட் என்ன
டெய்லி படிக்கிறது அப்புறம் பிராக்டிஸ் தான்
வேற என்ன சப்ஜெட் புடிக்கு
மேத்தமெட்டிக்ஸும் புடிக்கும்
ம் மேக்ஸ்ல என்ன ச என்ன என்ன புடிக்கும்
லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும்
பியூச்சர்ல என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆசயா இருக்கு
சாஃப்ட்வேர் இன்ஜீனியரிங் ஆகனுன்னு ஆசை
சூப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உனக்கு பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட் மாரி தெரிது
சப் தா எ செரி இன்னைக்கு உன் பேவரெட் சப்ஜெக்ட் பத்தி தெருஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு
எனக்கு பேசுனது நல்லா இருந்துச்சு நானு இ இன்னைக்கு வந்து உ உ இப்ப வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து கரியர் கோல்ஸ் பத்தி பேசலாமா
பேசலாம்
பியூச்சர்ல என்ன ஆகனும்ன்னு நெனக்கிற
நான் ஃபியூச்சர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆச
சூப்பர் ஆஹ் எதனால்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகனும் ஆச
டெக்னாலஜி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு
உம் இப்போ இந்த கோல் டிசைட் பண்ணுனா‌
காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் இந்த ஃபீல்ட் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு
இந்த கோல் அச்சீவ் பண்ண என்ன பண்ற
ப்ரோக்ராமிங் லாங்வேஜ் கத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவே
என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் ஒனக்கு தெரியும்
பைத்தான் ஜாவா பேசிக்ஸ் தெரியும்
பிளேஸ்மெண்ட்க்கு பிர்ப்பர் பண்றியா
ஆஹ் ஆமா ஆப்ட்டிடியூடு கோடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்றே
ஆப்டிடியூட்ல என்ன டாபிக்ஸு இம்பார்ட்டன்னு நீ நெனைக்கிற
பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ டைம் அண்ட் ஒர்க்கு லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம்
கோடிங் ரோன் பத்தி என்ன நெனைக்கிற
ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணா கிராக்கர் கிராக் பண்ண முடியும்னு நான் நம்புறேன்
இன்டன்ஷிப் பண்ணிருக்கிறியா
இன்டன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்கேன்
இன்டன்ஷிப் ஏன் இம்பாட்டன் சொல்றாங்க எல்லாரும்
ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்குல்ல அப்போ ரெசூம் ஸ்ட்ராங்க் ஆகும் நமக்கு
பைவ் இயர்ஸ் ஆஹ் கழிச்சு உன்னய எப்டி பாக்குற
ஒரு நல்ல கம்பெனில சாப்ட்வேர் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்னு நெனைக்கிறேன்
ம் ட்ரீம் கம்பெனி ஏதா ஏதாவது இருக்கா
ஆமா கூகுள் மாரி பெரிய கம்பெனில ஒர்க் பண்ண ஆச
நெக்ஸ்ட் கரியர் பாட்டுல என்ன சேலஞ்சஸ் இருக்குனு நெனைக்கிற
காம்படிஷன் அதிகமா இருக்கும்
சேலஞ்சஸ எப்படி ஹேண்டில் பண்ணுவ
ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டெய்ன் பண்ணுவே
ம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட்டா
டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் முக்கியம் தான்
ஹை ஆஹ் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண பிளான் பண்ணி பிளான் இருக்கா
ஃப்யூச்சர்ல சிச்சுவேஷன் பொறுத்து டிசைன் ப டிசைட் பண்ணுவேன்
உம் ஃமிலி உங்க கரியருக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்களா
ஆமா என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க
கரியர்ல சக்சஸ்னா உனக்கு என்ன மீனிங்
என் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுன்னா நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுறது அப்புறம் ஃபேமிலியை எப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறது
அது ரொம்ப நல்ல ஆன்சர் இப்போ உங்க உங்க காலேஜ்ல ஹ பிளேஸ்மெண்டலாம் உங்கள பிரிப்பர் பண்றாங்களா
பண்ணுறாங்க ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறவங்க மட்டு போகலா ஆஹ்
ஹலோ
கேட்குதே
கேக்குதா என்ன என்ன சொல்லித் தராங்க
நான் இன்னும் போல அதுக்கு
உம் சேரி இப்ப நீ லீவுல என்ன பண்ற
இன்டர்ன்ஷிப் போனும் இனிமே தான்
ஓ இன்டன்ஷிப் போணுமா இன்டர்ன்ஷிப் கிடைச்சச்சா
கிடைச்சுச்சு இந்த மாசம தான் போகணும் அடுத்த வாரத்துல
என்ன கோர்ஸ் எடுத்து இருக்கிற
சைபர் செகண்ட்
நீ அப்போ உங்க கரியர்ல சைபர் செக்யூரிட்டி போவியா பியூச்சர்ல என்ன பாத்துட்டுபோவ
நான் எனக்கு ஒரு பிளான் இருக்கு அது பியூச்சர்ல தான் பாக்கணும் அது
சரி ஆல் த பெஸ்ட் சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் கால்ல மீட் பண்லா பாய்